ஹலோ ஹாய் சிஸ்டர்
ஹாய் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே
அப்றோ சிஸ்டர் டே எப்டி போச்சு
டே எப்பம் போல நார்மலாதா போச்சு உங்களுக்கு
ஆ எனக்கு நார்மலா தா சிஸ்டர் போச்சு ஒர்க் போறீங்ளா
ஆ இன்னு இல்ல ட்ரை பண்ணிட்டுதா இருக்கே
அப்படியா சிஸ்டர் இப்பதா காலேஜ் நானு இனி தா சிஸ்டர் ஒர்க்கு போணு
ஓகே ஓகே
அ காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் எது வர்லையா சிஸ்டர்
பிளேஸ்மெண்ஸ் காலேஜ்ல வந்துச்சு பட் நம்ம எதிர்பாத்த மாரி எதுமே வர்ல
ஓ ஓகே ஓகே சிஸ்டர் என்ன மாரி கம்பெனிலா வந்துச்சு
எல்லாமே இந்த ஸ்டாட் அப் கம்பெனிஸ் மாத்ரிதா மேக்சிமம் வந்துச்சு அ லைக்க சும்மா சின்ன சின்ன கம்பெனி இந்த கோர்ஸ் விக்கிற மாரி அந்த மாரி கம்பெனிஸ் தா மேக்சிமம் வந்துச்சு
ஓகே ஓகே ஓகே சிஸ்டர்
ம் ஒங்களுக்கு
எங்களுக்கு அப்டிதா சிஸ்டர் வந்துச்சு மோஸ்ட் ஆப் கோ ஒரு சும்மா பேருக்குன்னு ஒரு ரெண்டு மூணு ஐ டி கம்பெனிஸு மிச்சபடி ஃபுல்லாவே நான் ஐ டி அப்றோ பி பி ஓ அந்த மாரி தா வந்துச்சு ஃபுல்லா
நீங்க எதலாது ப்ளேஸ் ஆயிர்கீங்ளா
ஆமா சிஸ்டர் நா ஒரு ரெண்டு கம்பெனில ப்ளேஸான செரி அது ஜாய்ன் பண்லாமா வேண்டாமானு ஒரே கன்ஃயூஷன்ல இருக்கே ஏனா ஐ டி க்குள்ள போனாதா ஒரு குரோத் இருக்கு இனி நான் ஐ டி சூஸ் பண்ணலாமா இல்ல வேற எதாவ்து வெளிய ட்ரை பண்லா மா அப்டி சொல்லியிருக்கே
ஓ செரிங் சிஸ்டர்
ம் பிளேஸ்மெண்ட்லயே கெடச்சிருந்தா நமக்கு பிரச்சன இருந்திருக்காது சிஸ் டர் பிளேஸ்மெண்ட்ல கடைக்லிங்கம் போது நமக்கு வந்து கண்டிப்பா ப்ரொஃபஷனல் ச ப்ரொவிஷ்னல் சர்டிபிகேட் டு அதுக்கப்ற வந்து சிக்ஸ்த் செமஸ்ட்ரோட மார்க் ஷீட் இருந்தாதா சில கம்பெனிலா வாக்கினே அட்டென் பண்றக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க
ஆமா நமக்கு பிளேஸ்மெண்ட் தா எதுவுமே ஒழுங்கா வர்லையே எங்களுக்குமே நீங்க சொன்ன மாரி ரெண்டு மூணு ஐ டீ கம்பெனிஸ் மட்டும்தா வந்துச்சு அதுலயு ஒ ஒரு சில கம்பெனி எல்லா வந்து வெறும் இந்த பி. காம் டிபாட்மெண்ட்டு இல்லனா பி. எஸ்சி டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி பர்டிகுலரான பிரான்ச்க்கு மட்டுதா வந்துச்சு
ஓ ஓகே ஓகே சிஸ்டர் எங்களுக்கு அப்டி தா பட் மோஸ்ட்டா சில கம்பெனி என்ன பண்றாங்கன்னா சும்மா பேருக்கு வந்துட்டு யாருமே எடுக்காம போய்ட்றாங்க ப்ளேஸ்மெண்ட சும்மா காலேஜ்ல வந்து சும்மா சொல்லிக்கிறாங்க எங் எங்க காலேஜ்ல ஹண்டரட் பெசன்டேஜ் ப்ளேஸ் மென்டு கண்டிப்பா எல்லாத்துக்கு வேல கெடக்கு அப்டின்னு சொல்லி ஆனா அதெல்லாமே பொய்
ம்
அது வந்து யாருக்கு தெரியமாட்டேங்கறாங்கோ
ம் ம்
ஆ அவங்க சும்மா லட்ச கணக்குல ஃபீஸ் கட்டி சேத்தி விட்டர்றாங்க பைனல் இயர்ல தா தெரியுது காலேஜ் சேந்ததே வேஸ்டு பிளேஸ்மெண்ட் இருக்க மாட்டேது சொல்லி
ஆம்மா ஆனா ப்ளேஸ்மெண்ட்டுக்கு பேர் போன காலேஜ்‌ன்னு நம்பிதா வந்துட்டு சேர்றோ
உஹம்
கண்டிப்பா பிளேஸ் ஆவாங்க வேல கடைக்கு அப்டின்னு சொல்லிட்டு தா ஜாயின் பண்றோ ஜாயின் பண்ணதுக்கு அப்பறமா வர்ற கம்பெனிங்க எல்லா பாத்தா இந்த மாதிரி கம்பெனிய நா வெளியவே போய் அட்டன் பண்ணிக்கலாமே இதுக்கு எதுக்கு காலேஜ்ல வேற வர்றீங்க அப்டிங்குற மாதிரிதா இருக்கு
ஐயோ ஆமா சிஸ்டர் இப்போ மோஸ் ட்டாவே எல்லா காலேஜ்லயு அப்டிதா பண்றாங்க சும்மா கணக்கு‌ காமிக்கணு இவ்ளோ கம் பெனி வந்துச்சு அப்டி சொல்லி கூப்ட்டு வந்துர்றாங்க கூப்புட் ட் வந்து அவுங்க ஆளு எடுக்கறது கெடையாது ஏ அட்டன் இன்டர்வியூ அட்டன் பண்றங்களுக்கு கு ஒரு டைம் வேஸ்ட் இன்டர்வியூ எடுக்கறவங்களுக்கும் ஒரு டைம் வேஸ்ட்டு தா
ம் ஒழுங்கான ஒரு இதுவே இல்ல உம்
ஆம்மாம்மா ஏன்னா காலேஜ் எல்லாரு நம்பி வந்து சேர்றாங்கள்ல ப்ளேஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி அப்போ அவங்க அதுக்கேத்த ஒரு பெஸ்ட்டு குடுக்கணு தான இப்ப எந்த காலேஜுமே அப்டி எதுவுமே பாக்கறது இல்ல சிஸ்டர் அவங்களுக்கு காசு வருதா போது அவ்ளோதா யோசிக்கிறாங்க
அவ்ளோதா அதுதா அதுதா அவுங்க சும்மா பிளேஸ்மெண்ட்ஸ் அப்டி இந்த போர்ட்ல வச்சு நெக்ஸ்ட் அட்மிஷன்ஸ்கு யூஸ் பண்றதுக்காக ஒரு கணக்குக்கு அடுத்த அட்மிஷன்ஸ்க்கு இந்த மாதிரி கம்பெனிஸ்ல ஆ இந்த மாதிரி கம்பெனிஸ்ல்லா வந்துச்சு இவ்ளோ ப்ளேஸ்ட் ஆயிருக்காங்க அப்டின்னு பிளேஸ்ட் ஆனா அவங்களுக்கு தா தெரியு அதுல வேலையே நம்ம செய்ய போறதில்லன்னு
ஆம்மா சும்மா வந்துட்டு இதுல எப்டி சொல்றது சோசியல் மீடியாலயு சும்மா நியூஸ் சானல்லயு பெஸ் ட் காலே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிளேஸ்மெட்னு ஆட் மட்டுந்தா போடுறாங்க மிச்சபடி ஒன்னு கிடையாது அதுல
அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிளேஸ்மெண்டுக்காக உள்ள என்னென்ன பண்றாங்கங்கறது நம்ம ஸ்டூடண்ட்ஸா இருக்குறவங்களுக்கு தா தெரியு
ஐயோ அதுவு கரெக்டு தா சிஸ்டர் ஏன்னா இப்போ எல்லாருமே என்ன பண்ணிறாங்கன்னா லைக் பிளேஸ்மெண்ட்னாதா வந்து சேர்றாங்க அதுக்கு எவ்வளோ வேணாலு நாங்க ஃபீஸ் கட் அப்றோ உங்க வேலை கிடைச்சா போது அப்படி வந்து பேரண்ட்ஸ் எல்லா குழந்தைகள நம்பி சேத்து விட்டுறாங்க ஆனா ஸ்டூ அவுங்க லாஸ்ட்ல ஏமாந்துர்றாங்க அது நம்ம ஒன்னு பண்றக்கு இல்ல
இது நம்ம மேலயு ஃபால்ட் கிடையாது நம்மளு வந்து அதை நம்பிதா ஸ்டார்டிங்ல போயிருப்போ
ஆமா ஆமா இப்போ இல்ல நீங்க பிளேஸ்மெண்ட் க்காக டொனேஷன் எல்லா வாங்கி சேக்க கூடாதுல அதுதான தப்பு
ம்
மிஷன் வந்துச்சுன்னா சேத்துக்கோங்க நீங்க நீங்க இந்த மாரி ரீசன்ல்லா சொல்லி அட்மிஷன் சேக்கறக்கு நீங்க சேக்காமயே இருக்க லால்ல
ஆமா ஹோப் குடுத்தர்றாங்க பயங்கரமா
ஆமா ஆமா சிஸ் சார் வெளிய போய் வாக்கின்லா அட்டென் பண்ணா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அவ்வளோ கேள்வி பிளேஸ்மெண்ட்டுங்கும் போது அதுக்கான ஒரு ரவுன் சில ரவுண்டு தா வெச்சிருப்பாங்க ஆனா வாக் க்கின்கும்போது இன்னு நறைய ரவுண்ட்ஸ் அதிகமாக்கிறாங்க
ஆமா ம்
அது நமக்கு ரொம்ப பிரஷர் ஆகி ரொம்ப கஷ் ட்டத்துக்கு இதாயிறோ அது வந்து எல்லாத்துக்குமே கஷ்டமா போயிருது பேரண்ட்ஸ்கு கஷ்டோ மூணு வருஷோ நாலு வருஷோ ஃபீஸ் கட்டி படிக்க வெச்சு ஐயோ வேலை கிடைக்கலையே பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களு கஷ்டப்படுறாங்க ஐயோ நம்ம மளு வேலைக்கு போணுமே பேரண்ட்ஸ்க்கு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லி நம்மளு வந்து ரொம்ப கஷ்ட குடுக்குறோ
ம் ஆமா இப்போ அதுதா இப்ப நம்ம காலேஜ் குள்ளயு அட்டென் பண்ணம்னா நம்மளோட நமக்கு தெரிஞ்சவங்கதா இருப்பாங்க நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தா ஒரு அனலைஸ் பண்ற மாரி ஒரு இது இருக்கு இதுவே நம்ம வெளிய வாக்கின் போனா டெக்னாலஜி இன்ஜினியரிங் அது து இதுன்னு யாரு வேணாலு வருவாங்க அந்த ஒரு ரோலுக்காக அவ்வளோ காம்படிஷன் தாண்டி அவ்வளோ ரவுண்ட்ஸ் தாண்டி வர்றதுலா ரொம்ப கஷ்டோ
ஆமா ஆமா அப்ப அதுக்குள்ள நமக்கு வந்து வாழ்க்கையே வெறுத்துரும் ஐயோ அப்படியா அப்ப கிடைச்ச வேலை எதோ ஒரு வேலை கிடைச்சா போது கம் ம்மி சம்பளோனாலு போது அப்படிங்கற ஒரு நிலைமைக்கு நம்மளே வேலைக்கு போக ஆரமிச்சிருவோ
ம் ஆமா
இப்ப எல்லா அந்த மாரி ஒரு சுச்சுவேஷன்ல தா இருக்காங்க
ம் நம்மளுமே நீ என்ன கஷ்டப்பட்டு படிச்சு இனி பொலம்பி வந்துட்டு செரி காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் இல்லைங்கறக்காக நம்ம சும்மா உக்கார முடியாது நம்மளோட லைஃப் நம்மதா பாத்துக்கணு அவங்கள நம்ம கேள்வி கேட்க முடியாது உங்களனாலதா எங்க லைஃப் போச்சு அப்டின்னு
ஆமா ஆமா சிஸ்டர் அதுவு கரெக்ட் தா கண்டிப்பா ஏன்னா காலே ஜில அவங்க வந்து கொஞ்ச நல்லா சொல்லிக் குடுத்துருந்தாலு பிரச்சனை இருந்திருக் காது அவங்க சும்மா பேருக்குன்னு காலேஜ் வச்சு பிளேஸ்மெண்ட் வச்சு இப்ப எல்லாரோ இந்த லைஃபுமே போனம்
ஆ ஏறிச்சு
அதுதா அதுதா அதுதா இனி நம்ம தனியா ஒரு கோர்ஸ் முடிச்சு அதுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அமௌண்ட் க ட்டி அதுக்கப்புற ஒரு வேலைக்கு போகி
ஆமா நா அதுமே கொஞ்சோ வேல்யூவான கோர்ஸ் பண்ணி போயிட்டோம்னா பிரச்சனை இல்ல அதுவு இந்த மாதிரி ஏதாவது சீட்டிங் சீட்டிங் பண்ற எடத்துல சும்மா வாய்க்கு மட்டு பேசி கத்துத்தரோ கத்து தரோன்னு சொல்லி போய் சேந்து நம்மளுக்கு ஒண்ணு க த்துக்க முடியாம அந்த ஆறு மாசோ ஃபீஸ்சு வேஸ்ட்டு டைமு வேஸ்ட்டு
அ கரெக்ட் சிஸ்டர் இப்ப எல்லா என்ன பண்ணுனா கரெக் டா எப்டி சொல்றதுன்னா நம்ம வந்து ஆ ஆன்லைன் கிளாஸ் விட ஆஃப்லைன் கிளாஸ்ல போய் உக்காந்து அட் டன் பண்ணி ஃபுல்லா கத்துக்கிட்டு அதுக்கு அப் புற ஏதாவது யாராவது தெரிஞ்சது மூலியமா ரெபர்ல்யோ இல்ல எப்டியோ ஒன்லாயாசு ஏதாவது ஐ டி ஃபீல்ட்ல இதாயிரணு
கரெக்ட் ம்
அது இல்ல நம்ம அக்கௌண்ட்ஸ் ஏதாவது படிச்சிருந்தா கூட ஆடிட்டிங்கு அந்த மாரி ஏதாவது போடல இப்ப அக்கவுண்ஸும் படிக்காம நம்ம புரோக்கரிமிங்லயும் ஒ ன்னு தெரியாம என்ன பண்றதுன்னே தெரியாம அப்டியே நல்லா பிளங்கா இருக்கு
ம்ம் சோ அந்த மாரி அபடி கோர்ஸ் வந்து முடிச்சு கரெக்டான ஒரு இதுல போயி ஆஃப்லைன் கிளாஸ்தா பெட்டர் ஆனா இப்ப மேக்சிமம் ஆஃப்லைன் எங்க பண்றாங்க ஆஃப்லைன்ல ஒரு ஆப்ஷன் குடுத்தாலுமே ஆன்லைன் தா வேணு அப்டிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க
இப்ப வந்து ஆன்லைன் கிளாஸ் தா அவங்களுக்கு வந்து ஃபுல்லா சொல்லி குடுக்கணும்னு அவசிய இல்ல சும்மா டக்குன்னு இதா பேசிக்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு போயிரல ஆஃப்லைன் கிளாஸ்னா நம்ம வந்து டவுட்ஸ் கேப்போ நெறையா இருக்கனால அவங்க வந்து அவங்களே பர்ஸ்ட்டே இல்ல உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸே பெட் ட்டரா தா இருக்கு அப்டின்னு சொல்லி அவங்களே இது பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட்டு
ம் ம்
இப்ப எந்த ஒரு கோச்சிங்ஸ் சென்டரையு நம்பறக்கு முடியலை இப்ப எல்லாமே யூடியூப்ல இருக்கு சிஸ்டர் நம்மளா ஒரு மோட்டிவ் ஆகி கி நம்மளா உக்காந்து படிச்சு ஒரு வேலைக்கு போனாதா உண்டு
கரேக்ட்டு
ஏன்னா இப்போ உக்காந்து கோச்சிங் சென்டரு போய் அமௌண்ட் வேஸ்ட் பண்றக்கு அதுல சொல்லி குடுக்குறதேதா யூ டியூப்லயே இருக்கு அதையே படிச்சி நம்மளே புதுசு புதுசா கத்துக்கிட்டோம்னா நமக்கு வேல்யூ தா
கரெக்ட்
ஓகே சிஸ்டர் எனக்கு கொஞ்சோ ஒர்க் வந்துருச்சி நா உங்களுக்கு ஃப்ரீயாயிட்டு கால் பண்றே வெச்சிறுட்டுங்ளா
ஆ ஓகே சிஸ்டர் ஆ பாய் சிஸ்டர்